ஹலோ
ஹலோ
அ கேக்குதா அ கேக்குதுதா என்ன பண்ற
நானா சும்மாதான் ரெஸ்ட் எடுத்துட்டு உட்காந்துருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க
ந நா நானு சும்மாதா இருக்கேன் எல்லாரும் தூங்குறாங்க அதனால பாப்பவுக்கு உடம்பு செரியில்ல அதனால ஆ ஜொரோனு சொல்ல முடியாது ஆனா அது மாதிரிதான் இருக்கு இருக்கு அது நால இந்த வாரம் எங்கயும் கூட்டிட்டு போல செரி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னு சொல்லிட்டு இங்க இருந்து வரன் என்ன கூட்டிட் அதும் இல்லாம எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால எங்கேயும் போல ஊருக்கு வந்துட்டோம் ஊருக்கு வந்தா கொஞ்சம் எல்லாரையும் பாத்தா இன்னும் ஜாலிய ஆயிடுவா மறந்துடுவா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டரு
ஓகே ஓகே மேபி ஜொரோம் ஸ்டார்ட் ஆகுற ஸ்டேஜ் இருக்கு மாதிரி சொல்லி அப்படிங்களா
ஆமா ஆமா ஜொரோம் ஸ்டார்ட் ஆகுது ஏஹ எப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணா ஐஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த ஐஸ் தண்ணிய வந்து குடிச்சுட்டா சொப்பு சாமான்ல எல்லாம் போட்டு குடிச்சுட்டா குடிச்சதுனால லைட்டா சளி பிடிச்சு ச்சு அது லைட் டா சளின்றது காதுவலி
ஓகே உஹம் உம் உம் ஓகே ஓகே ஒகே இப்பவே ஏதாச்ச இது அ மெடிசன்டு பாத்திங்கன்னா
இல்ல -இல்ல ஃபர்ஸ்ட்நானே குடுத்து பா கசாயம் எல்லாம் குடுத்து பார்த்தா அது ஒன்னும் செரியாகல அதனால போய் டாக்டர் கிட்ட வந்து போய் மொய் எழு இட்டுவண்டோம்
ஓ அதுவும் பட்டு பாத்தாச்சா
ட்டொ பாத்துட்டோ அவரும் பாத்து ட்டு ‌அ அ இதுக்கப்றோ ரொம்பொ ஆ சில்லுன்னு பொருள்லா குடுக்காதீங்க அப்டின் சொன்னாரு ஆனா அவ கேக்க மாட்றா அவுங்க தம்பி சாக்லேட்டு அ அ சாக்லேட்லா சாப்புட குடாது அப்டில்லா சொன்னாங்க ஆனா அவ கேக்கவே மாட்றா என்ன மாரியே இரு க்கா நறைய சாக்லேட்லா சாப்புட்றா குடுக்லன்னா கோச்சிக்கிடா இல்ல நா எனக்கு தனியா வாங்கிணந்து குடுப்பாங்களா நா ஒளிச்சு வச்சு சாப்டுவ ஆதியு அவ கண்டுபுச்சர்றா
ம் ஓகே ஓகே
ம்
ம் நீங்க நீங்க சாப் புர்ற ஹேபிட்டு தா அவுங்ளுக் கொஞ்ச வந்துருச்சு
அப்டிதாம்போல இல்ல சின்ன வயசுலல்லா சாப்புட மாட்டா இப்பொ இப்ப ஸ்கூலுக்கு போறா இல்லயா அங்க ஸ்கூல்ல வந்து மத்த பசங்க சாப் புறதுனால அவ கேக்குறா இதுக்கு முன்னாடில்லா வந்து சாப்புட மாட் டா இ ப்ப சாப்புர்றா‌ அவ சாப்புறத பாத்து குட்டி சாப் புட்றா
ஓ ஓகே ஓகே ஓகே சேரி செரி செரி வேறென்ன ப என்ன பண்ணீங்க என்ன ப்ளான் நாளைக்கு உங்ளுக்கு?
நாளைக்கா நாளக்கி ஒரு ப்ளானு இல்ல அ அ நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனு ஆ பங்க்ஷனுக்கு போயிட்டு அ வந்துட்டு மறுபடியு ஊருக்கு போனு அவ்ளதா
ஓ செரி செரி இப்ப நீங்க வந்து ஒர்க் பண்ற எடத்துல்ருக்கீங்க இதுக்கப்றோ வீட்டுக் போணு கரெக்ட்டா ஃபங்க்ஷன்க்கு
ஆ புரில புரில இல்ல இல்ல இப்ப வந்து ஊருக்கு வந்துருக்க அம்மா வீட்டுக்கு வந்துருக்கே அதுக்கப்புறொ வந்து எங்க வீட்டுக்கு போணு எங்க வீட்டுக்னா ஒர்க் பண்ற எட்த்துக்கு போணு ஆஹ நீ நீ பக்கத்தலவே வா ஆஃபிஸ் உனக்க
ஆஹ் எனக்கு பக்க்தான் எனக்கு ஒரு பிப்டீன் டுவெண்டி கிலோமீட்டர் ஆபீஸ் சொ நான் னா டெய்லியி போயி்ட்டு வந்துடுவேன் ம் நான் வண்டியிலயே போயிட்டு வந்துடுவேன்
ம் எப்படி ஆபீஸ் ஃபிரண்ட்ஸ் எல்லாம் செட் ஆயிட்டாங்களா
செட்டாயி ட்டாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை
ஆஹ் செரி செரி
மே நல்லா குளோஸா தான் பேசுவாங்க நாளைக்கு கூட ஆபீஸ்மேட் ஒருத்தவங்களோடா வீட்டுக்கு தான் போறேன் அவன் வீட்டுல பங்க்ஷன் சொல்லிட்டு ஆ உம் உங்களுக்கு ஆபீஸ் இல்ல எல்லார எங்க ஆபீஸ்ல நான் மட்டுதம்தா கொஞ்ச ஏஜ் கம்மி எல்லாருக்கும் என்னோட ஏஜ் அதிகம் அது தான் ஆமா எல்லாரும் வ அதிகமாக தா இருப்பாங்க பட் ஆனா நல்லா பேசுவாங்க நார்மலா ஜாலியா பேசுவாங்க எனக்கும் பழகிடுச்சி அவங்க ஏஜ் அதிகமாக இருக்காங்கன்னு தெரியாது நானும் அவங்க ஜாலியா கலாயச்சிட்டு இ மாதிரி பேசுவான் அவ்ளோதான் போவுது
சேரி சேரி எங்க வீட்டுக்காரர் இருக்காருல்ல அவரோட ஆபீஸ்லயும் அப்படிதா அவர்தான் அங்க சின்ன பையன் இது எல்லாருக் கொஞ்சம் ஆஹ வயசு அதிகமா இருக்கும் ஏ ஏன் வயசு அதிகமா இருக்கும்னா எல்லாருமே பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் சில பேர்லாம் பதினைஞ்சு வருஷம் வரையும் வேலை செய்றாங்க அந்த ஆ அந்த அந்த ஆபிஸ் போயிட்டோம்னா அவ்ளோதான் அதோட அது அந்த ஆபிஸ் வேல மட்டும் பார்த்துட்டு வீட்டுல வந்து வேல எ என்ன பிசினஸ் பண்ணிடுதா அவங்க
ஓ செரி செரிங்கா
அதனால ரெண்டு வேலைக்கு ரெண்டு வேலை ஆயிடுச்சு அதனால அங்கேயே செட்டில் ஆயடுராங்க
சேர்
அதான் சொல்லிட்டு இருப்பாரு எனக்கு யாருமே செட்டாகமாட்டாங்க எல்லாரும் கொஞ்சம் வயசுல அதிகோம் பஸ்லய பேசிட்டே பஸ்ல எல்லாம் வந்து தூங்கிடுறாங்க நான் மட்டும் தூங்க மாட்டுறேன் அப்படின்னுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸ்லலாம் அப்படிலா எல்லாம் கொஞ்சம் அவங்க ஏஜ்க்கு செட் ஆவாங்க
உஹம்
இப்போ வந்து அப்படி கெடையாது கொஞ்சம் எல்லாம் அ கொஞ்சம் வயசு பண்ணுவாங்களா அது அவருக்கு பொலம்பினே இருப்பார் எப்பபாத் சாலரி கொஞ்சம் பாசல்டி பாக்குறாங்க ஆஹ இது வெய்ட்டிங் போடமாட்ராங்க இது ப ஆமா வெய்டிங்போட மாட்டாறங்க இதான் பண்ண மாட்ட ங்க கிட்டறங்க அதபண்ணமாட்ரங்க வின்பண்ணிட அவரு என்ன மாதிரி வாய் கெடையாது சொல்லிட்டேன் அவரு எந்த மாதிரி வாய்ல்லாம் கெடையாது கொஞ்சம் தண்ணி வேணும்னு கே்கறதுக்கு கூட பத்து வாட்டி யோசிச்சு தண்ணி வேணும் தண்ணி வேணும் செய்ய மாட்டார் தண்ணி இருந்தா குடுங்க சொல்லிட்டு வாங்க ஆமா தண்ணி இருந்த கொடுங்க இல்லைன்னா பரவாயில்ல அப்படி அவரு நார் மல்லப் வந்து எப்படி சொல்றது ஒரு ஆப்டமிஸ்க் ஆப்டமிஸ்க்லா அது பிளஸ் இன்ட்ரோவிட் அது எப்படின்னா ஒருத்தவன் கெட்டதே செஞ்சாலும் உம்ம் அப்படியா ஆஹ் அவங்க வேற எதுனா தேன் ஆமா வேற எதுனா சேல்ஸ் அது எனக்கு தா கெட்ட விஷயம் வேற எதனா டென்ஷன்ல செஞ்ச பண்றது விடு பரவாயில்ல அவங்களுக்கு என்ன கஷ்டமோ விடு அப்படின்னு வாங்க அப்புறம் வேற யார ன்னா நம்மள பத்தி எதுன்ன பேசினாங்கன்னா இ் வேற எது டாபிக் கெடச்சிருக்காது அது நல்லவங்ள பத் பேசுனாங் அப்பயாச்சு நம்ள ஞாபக வ ச்சுக்கிடாங்கள்ல அப்டின் சொல்லுவாரு அது மாதிரி அப்றோ நீ எந்தளவு க்கு இன்ட்ரோவெட்னா ஆனா பேசுற ஏ கிட்லா பயங்கர வாயி தா ஆ பேசுற எடத்துல பேச மாட்டாரு அது எனக்கு கோவ வரு இந்த வெலல்லா பேசுவாங்க பாத்தீங்ளா அப்பல்லா பேசவெ மாட்டாரு அவுங்க வந்து ஆயருபா சொன்னாலு குடுத்துட்டு வந்துருவாரு ஆனா அந்த பொருளு வந்து ஒரு ஐநூறுபாக்கு கூட தேறாது கேட்டா பாவொல்ல கஷ்டப்பட் றாங்கள்ல அப்டிம்பாரு ஆ அப்றோ ஒரு வாட்டி ஒரு கோயிலுக் போனோ அது ஒரு தெரியாத கோயில் தா நாங்க நாலு பேர் தா போனோ அங்க வந்து ஒரு அந்தா அந்த பாட் டி வந்து பூவித்துனு இருக்காங்க அந்த பாட்டிக்கிட்ட கேக்கணு கேக்கனுன்னா அ அ எந்த சைடு தரிசனொ வந்து ஆ அந்த காசு குடுத்து தரிசனம் போவோல்ல அது எந்த ச எந்த பக்கொ இருக்கு அப்டின் கேக்கணு சரியா இதுதா டாஸ்க்கு நா வந்த சொல்ற நீ கேளு ஆ அப்டிய நீ தெளிவா கேளு நா கேட்டா சிரிச்சுர்வாங்க அப்டின் நா சொல்றே அவர் என்ன பண்ணாரு பாட்டி ஒரு பக்கொ திரும்பினுர்க்கு இவர் ஒரு பக்கொ திரும்பினு பேசுனாரு எனக்கா சிரிப்பு தாங்கல அ நீ எதுமே பண்ணாத நானே கேட்டே ம் பா கேட்டெ அந்த பாட்டிக்கிட்ட பாட்டி அ எந்த பக்க போணு அப்டின்ட்டு அந்த பாட்டிய பாத்தா பதில் சொல்ட்டாங்க அதுக்கப்றொ அந்த பாட்டி ஒரு ஏ கிட்ட வாட்ச் இல்ல ஆ அவுங் கேட்டாங்க என்ன என்ன டைம் ஆவுது சொல்லு கண் சொல்லு கண்ணு அப்டின் சொல்லி கேட் டாங்க அதுக்கு அவுங்கட்ல அஞ்சு மணி ஆவுது அது எப்டி சொல்லியிருக்கணும்போ அந்த பாட்டிய பாத்து சொல்லியிருக்கனு இவுரு ஒரு பக்கொ திரும்பினு பாட்டி ஒரு பக்கொ திரும்பிக்கினு எனக்கா சிரிப்பு தாங்கவே முடில வீட்டுக்கு வந்து கூட பாட்டிக்கிட்ட போய் வெக்கப்பட் டு என்ன பண்ண போற நீ அப்டின் சொல்லி பயங்கர கலாய் ஆ இப்பயு அது எப்பயாச்சு ஞாபக வந்துச்சுன்னா எங்ககி எங்க கிட்டல்லா ரொம்ப அதிகமா பேசுவார்ல அப்ப எதாச்சு ரொ ஞாபக வந்துச்சுன்னா அத வச்சு கலாய்ப்போ
ஓகே ஓகே
நானு கொஞ்சொ அப்டிதா பெருசா யார்ட்டயு போய் நானா பே ச மாட்டே பட் ஆனா இவ்ளோ இதா இவ்ளோ இ இன்ட்ரோவட்டா இருக்கமாட்டே
இல்ல அவங்க வந்து பிசினஸ் பண்றாங்க அப்பல்லா நல்லாதா பேசுவாங்க அனா ஒரு வேளி நாங்க அரைய என் கூட வர்றதுனால அப்டி நினை அப்படியோ அப்டின்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல வந்து சீட்டு மாறி வந்துச்சுன்னா கூட அந்த சீட் இன்னொருத்த ரெண்டு சீட்டு ஒன்னா வந்துருக்கு மூணாவது சீட்டு வேற ஒருத்தர் இருக்கு அது வந்து சொல்றது கூட கொஞ் யோசிச்சு ஆ ச ஒரு கு ஃபேமிலியா வந்துிருந்தா கேட்க மாட்டாங்க தனியா ஒரே ஒரு ஆள் இருந்து அதெல்லா பார்த்து ஆனா நறைய விஷய அது நானு அ எப்டி சொல்றது அதுவு ஒரு ப்ளஸ் தா அவங்க வந்து ஒரு விஷயோ வந் நா அது எனக்கு வந்து இப்டி சுத்தி வளச்சி பேசிலா பழக்கோ இல்ல நா வந்து டேரக்டா கேப்ப எதுனா பிரச்சனைனாலு டேரக்டா தா சொல்வே ஆனா அது அவங்க வந்து வேற வேற வேற விதமா அத பேசுவாங்க நீங்க இப்டி பண்ணீங்க அதனால அவங்களுக்கு புடிக்கலன்னுவாங்க
அத வந்து மனசு கோனாத மாரி
ஆ அதேதா அதேதா நா அப்டி இல்ல ஏமா இப்டி பண்ணீங்க குடி ண்டஷ சொல்லிட் கூட டேரக்ட்
ஓகே அ
ஆ அது மரி பாத்து பேசுவாங்க அந்த இதுக்கு நா கூட நறையவாட்டி நினைப்பே பாத்து நம்ம பேசிக்கலாமோனு பேசிட்டு பிறகு நனைப்பே அ பட் அது என்னோட இதுவே கிடையாது நம்மளோட எப்பயுமே நம்ம ஒரிசனாலிட்டி எப்யும் மாத்திக் கூடாதுல்ல நம்ம எப்டி இருக்கமோ அப்டியே இருந்துருக்களா அப்டின்னு சொல்லிட்டு விட்டுருவ மனுசுல எதுவு வச்சுக்க மாட்டே தப் னா டேராக்டா தப்புன்னு சொல்ட்டு கேட்டுருவே அவ்வுளதா
ஓகே ஓகே ஓகே
ம்
சேரி்கா சேரி
தெரியிதா நானு அப்றமா பேசுறென்டா
ஓகே அ பாய் அ